ஆஹ
ஆ ஆ சொல்லுங்க
ஆ சொல்லுங்கா என்ன பண்றீங்க
நான் சும்மாதான் இருக்கேன் நீங்க என்ன பண்றீங்க
நானு சும்மாதா இருக்குறேன் குரூப்ல எனி ஒன் அவைலபில் போட்டு போட்டு தலைவளியே வந்துச்சான்
உம்
யாரும் வரமாட்றாங்க
சாப்ட்டீங்ளா
உம் சாப்படேன் நீங்க சாப்ட்டீங்ளா
ம் சாப்ட்டேன் பா என்ன சாப்ட்டீங்க
நான் தயிர் சாதம் சாப்டேன்
உம் செரிங் நான் வந்து தோச சாப்ட்டேன் தோச சட்னி
உம் உம்
ரொம்ப சத்தம் கேக்குது உங்க சைடுல
ஆ அது டேக் ட்ரு போது வீட்டுக்கு போயிட்டே இருக்கங்க்கா அது கடக்கி வந்தே
ம்
அதா வீட்டுக்கு போயிட்ருக்கே.
எந்த ஊர் நீங்க?
எத பத்தி பேச போறீங்கப்பா பொதுவான டாபிக் ஏதாச்சு சொல்லுங்க.
பொதுவான டாபிக் நீங்களே சொல்லுங்க்கா.
ம் என்ன சாப்பாடு உங்களுக்கு ரொம்ப புடிக்கு?
எனக்கு பிரியாணி ஆனா சம சமைக்க தெரியாது.
ம் என்னென்னல்லா செய்ய சேப்பாங்க பிரியாணிலனு தெரியுமா?
கறி
ம்
அடுத்து அ ரைஸு அப்பறோ பிரியாணி மசாலா அதுக்கப்பறோ இந்த லவங்கப்பட்ட அந்த
ம்
ஆ நெக்ஸ்ட்டு
ம் சரிப்பா சரி நீங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா?
ஆ ஆனியன் கட் பண்றது
ம்
அது மாரி சின்ன சின்ன வேல எல்லா பண்ணுவே.
ம் சரிப்பா. அதுக்கப்றோ வந்து என்னென் னா நீங்க வந்து லேடிஸ் மட்டுமே இப்போ ஆ பெண்கள் மட்டுமே வேலை செஞ்சுட்ருக் காங்கல்ல நீங்க அத பத்தி என்னா நெனைக்கிறீங்க?
பெண்கள் மட்டுமேனா எது செய்றாங்க வீட்டு வேலையா?
ம்
அப்டில்லா இல்லயே எல்லாருந்தா ஹெல்ப் பண்றாங்க. யாரு தனிப்பட்டு இது அது சில பேர் வீட்லதா அந்த மாரி இருக்கு. எங்க வீட்ல எங்க அம் மாக்கு நானு என் தம்பிதா ஹெல்ப் பண்ணுவோ. துணி காய போட்றது அது துணி காய போட்றது மட்ச்சு வை க்கிறது
ம் ம் ஹும்
எல்லாமே நாங்க தா பண்ணுவோ ம்
செரி பிரியா ஆ எதாச்சு ஸ்டோரி தெருஞ்சா சொல்லுங்க கத சொல்லுங்க
என்னக்கா கேக்குற
உங்களுக்கு தெரிஞ்ச கத சொல்லுங்க இல்ல வேற எதா ச்சு ஷேர் பண்ணுங்க படத்த பத்தி எதா பட எதாச்சு பாத்துருந்தா அத ஷேர் பண்ணுங்க
நீங்க சொல்லுங்க்கா நீங்க ஷேர் பண்ணுங்க்கா ஃபஸ்ட்டு
என்னப்பா
ஷேர் பண்ணுங்க
ம் சேர்
மூவி
ம் சேரி இப்ப கருப் கருப்பன் படம் பாத்தீங்ளா எப்டி இருந்துச்சு?
பார்த்த பரவல்ல நல்லாதாருக்கு
ம்
படொ
ஓகேப்பா செர் நீங்க வேற எங்யாச்சு வெள்ல போயிருக்கீங்ளா? ஆ எப்டி சொல்றது டூரு அந்த மாரி ஃபேமிலியா போயிருக்கீங்ளா இல்ல தனியா பசங்கூட போயிருக் கீங்ளா ஃப்ரெண்டுங் கூட
ஃபேமிலியாலா போலகா ஃப்ரெண்ட்ஸ் கூட போனகா நானு
ம் ம் ம் ம் எந் எந்த எந் த ஊருக்கு போனீங்க
நாங் கேரளா போணொங்கா
ம் கேரளால என்னென்னல்லா பாத்தீங்க?
மூணாறு வர்கலா வாகமண்
செரிப்பா அங்க என்னப்பா ரொம்ப இப்ப கேரளான்னு சொல்றோல இப்ப ஊட்டினா வந்து கண்காட்சின் சொல்றோ நம்ம இப்பம் பூக்கள் அப்டி சொல்றோல கேரளால என்ன ஸ்பெஷலா இருந்துது நீங்க என்னென்ன எல்லா பாத்தீங்க அ ம அதபத்தி ஏதாச்சு ஷேர் பண்ணுங்க
அங்க எப்டி சொல்றாங்க கிளைமேட் தாங்க அங்க சூப்பரு கிளைமேட்டு அந்த இந்த இந்த மரம் செரி இந்த விவசாயம் மலை
ம் ம்
அதான் அங்க பேமஸு
செரிங்கப்பா
செமைய இருந்திச்சிகா
ம்
அந்த எப்டி சொல்றது அதா ஃபிரண்ட்ஸ் கூடல்லாம் நின்னுட்டு எங்கன்னா ஃபோர் வே ல அத அப்ப அவுங்க பாதி நிறைய பேரு டூரிஸ்ட் ஆளுங்களா வருவாங்கல அவங்கள வந்து அ வந்து அ பஸ்ல வரவங்க மோஸ்ட்லி பஸ்ல வந்து வண்டிய நறுத்திட்டு டான்ஸ் அ பாட்டு வச்சு டான்ஸ் ஆடுறது ஆ அந்த மாரி தா இருந்து அந்த மா நல்லா ஆடிந்தோம் நாங்கலாம் எங்க பாத்தாலு நிறுத்திருவோ வண்டிய நீ திடிர் டான்ஸ் ஆடனு இருந்தோ
ம் எப்டி இருந்தது அந்த அந்த டைமு
அதெல்லா சூப்பரா இருந்துச்சுக்க அத விட என்னன்னா கேரளா ஆளுங்க ஆ அதாம் தமிழ் ஓரளவுக்கு கொஞ்சோ கொஞ்சோ பேசுறாங்க
ம் ம் ம்
அவங்களே அ தமிழ் பாட்டு தான் வேணும்னு சொல்லி தமிழ் பாட்டு வச்சு டான்ஸ் ஆடுறாங்க இத்தனையும் வயசானவங்க தா
ம் ம் ம்
தாத்தாங்களு வந்தாங்க அங்க்குள்ஸு வந்தாங்க.
ம் ம்
அவுங்க சி ச்சியா சொல்லோ சூப்பரா இருந்துச்சு அத பாக்குறதுக்கு.
ம் ம் சரி சரிங்கப்பா ம் வேற ப் பிரியாணி செய்றது எப்டின்னு சொல்லவா?
எனக்கு தெரியாதுக்கா அது.
நா சொல்லவான்னு கேட்டே.
ம்
ம் அரிசி வந்து நம்ப எந்த டம்ளர் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துட்டோன்னா அத ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு கறி சிக்கன் இருக்கு பாத்தீங்களா சிக்கன ஊற வ ச்சு நல்லா அலசி கழுவி எடுத்து ஆ ஃபர்ஸ்ட் அலசி கழுவி எடுத்து வ ச்சுட்டு அதுக்கப்பறோ வந் து நம்ம தனியா தூளுனு சொல்வோ பாத்தீங்களா தனியா தனி தூளுன்னு செகப்பு மெளகா தூள் அது போட்டுக்கணு அது க்கப்பறோ உப்பு உப்புக்கு அப்புறோ இஞ்சிப் பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறோ வந் து கறி மசாலா பட்ட பட்டவுடைய மசாலா இருக்கும் பாத்துக்கங்க ஒரு சில பேரு அரச்சு வச்சுருப்பாங்க. ஒரு சில பேர் அப்டியே வச்சுரு ப்பாங்க அது எல்லாத்தையு மிக்ஸ் பண்ணி அப்றோ தயிரு லெமனு
ம்
எலுமிச்ச சாறு அதெல்லா போட்டு நல்லா ஊற வச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா வந் து எண்ண ஊத்தி வெங்காயோ போட்டு நல்லா பொன்னிறமா வதங்குனதுக்கு அப்றோ புதினா அதெல்லா போட்டுட்டு புதினா கொத்தமல்லிலா போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்பறோ வந்து இஞ்சிப் பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறோ தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அது அப்றோ கறி எட்த்து கொட்டி அதுல இன்னு கொஞ்ச மொளகாத் தூளு அத நம் சொல்றோல்ல சில்லி பவுட்ருன்னு செகப்பு மொளகாத்தூள் அது அதுக்கப்றோ இந்த கலர் பவுட்ரு தயிரு கொஞ்சொ தயிரு கொஞ்ச லெமனு ஏற்கனவே நம்ம வந்து கறில கொஞ்ச ஊத்தி ஊற வச்சுருக்கோ அதுனால கொஞ்சமா ஆட் பண்ணிக்கணு ஆட் பண்ணி நல்லா அந்த கறி நல்லா வேகற வரையு சிம்முல வச்சு ஒர் ரெண்டு வாட்டி ஒரு அஞ்சு நிமிஷொ கலறி கலறி விட்டுட்டு அதுக்கப்றத் ண்ணி ஊத்திட்டு அரிசி அலசி வச்ச அரிசி எட்த்து போட்டு அதா ஒரு டம்ளர் அரிசின பாசுமல்னா ஒன்னே காலு சாதா ரைஸ்னா ஒ ரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வக்கணு அரிசிக்கு
ஓ
ம்
உங்கு பிரியாணில்லா செய்வீங்ளா நீங்க
ம் செய்வம்பா
கட அது எப்டி உங்களுக் தெரியு கட எதனா வச்சுருகிங்ளா ஹோட்டலு
இல்லெல்ல வீட்ல வீட்ல செய்றோல்ல அதனால தெரி
ம்
சேரிப்பா வேற என்ன நீங்க சாப்டுவிங்க விரும்பி
பிரியாணிதாங்கா புடிக்கு பிரியாணி சாப்டுவே அப்புறோ மீன் கொழம்பு மீன் கொழம்பு தெரிமா வக்க தெரியுமா?
மீன் கொழம்பா
தெரிம்மா தெரியாதா
தெரியும்பா மீன் கொழம்பு மீன் கொழம்பு வந்து மீன அலசிட்டு புளி ஊற வச்சுட்டு அதுக்கப்றோ வந்து நம்ப மீன் கொழம்பு ரொம்ப திக்கா இருக்கணுனா வெங்காய தக்காளி அரச்சு ஊத்தலா
ஆ ஆ ஃபஸ்டு ஃபஸ்டு அக்காக்கா இருகா ஃபஸ்ட்டு இன்னாக்கா பண்ணு
மீன அலசி வச்சுக்கணும்ப்பா மீன அலசி க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்றோ வந்து புளி ஊற வச்சு வச்சுக்கணு வெங்காயம் போட்டு நல்லா வ வதக்கிட்டு தக்காளி போட்டு வதக்கிட்டு பூண்டு சிறுவ கட் பண்ணி போட்டுக்கலா இல்ல உரிச்சு அப்டியே முழுசாவு போட்டுக்கலா. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்பறோ வந்து நம்ப அரச்சு வச்ச வெங்காயோ தக்காளி ஊத்திட்டு நல்லா பொங் கொஞ்சோ பச்ச வாசன போற வரையு இருந்துட்டு அதுக்கப்புறோ மொளகாத்தூளு அப்புறோ அந்த மஞ் சத்தூளு இதெல்லாம் போட்டு நல்லா னால் கொஞ்சோ ஒரு ரெண்டு வாட்டி திருப்பி எடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணனுன்னா அதுல ஊத்திட்டு
ம்
அந்த புளி தண்ணிய கரைச்சு அதுல ஊத்தணு.
ம் ம்
புளி தண்ணி ஊத்தி நல்லா கொதிச்சது க்கப்றோ நல்லா பச்ச வாசன போனதுக்கு அப்றோ என்ன பண்ணனு அந்த மீன அலசி அதுல போடணு. கழுவி வச்சிருக்கற மீன. அதுக்கப்றோ ஒரு கொதி வந்தவுட்னே மீன் வெந்தவுட்னே ஆஃப் பண்ற வேண்டியதா
ஓகே நாளைக்கி எங்க வீட்ல கூட செய்ய சொன்னாங்க்கா நாந்தா செய்யல அது இது கொஞ்ச மீன் புளிலா எந்த அளவுக்கு கரச்சி ஊத்தணுன்னு தெரியாதுல்ல.
சும்மா கொஞ்சமா இருந்தா போது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்ல கொஞ்சமா செஞ்சு பாருங்க. அதுக்கப்றோ நல்லா வந்துச் சுன்னா அது ஆளுக்கேத்தா மாரி கொழம்பு வந்து ஒரு ரெண்டு வேள சாப்படப் போறோன்னா கொ புளி கொஞ்ச அதிகமா ஊற வச்சுக்குங்க இல்ல ஒரு வேளதா சாப்ட போறோன்னா கொஞ்ச கம்மியா ஊற வச்சுக்ங்க புளி அதிகமா போட்டா புளிப்பா இருக்கு. தக்காளியு அந்த மாரி அதிகமா போடக்கூடாது அதுவு புளிப்பு தரு.
இல்ல யாருமே சாப்ட முடியாதுல்ல.
ம் கொஞ்சமா கொஞ்சமா யூஸ் பண்ணிக்கங்க ஒரு கை ஒரு கைக்கு கொஞ்ச ஒரு எலுமிச்சை சைஸ் சொல்வாங்க பாத்தீங்ளா அந்த மாரி எடு த்துக்கணு
உங்களுக்கு யாருக்கா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு யாருக்கா இதெல்லா சொன்னது இந்த ஆப் ல பேசறதுக்கு?
என்னப்பா? பொது பொதுவா பேசுங்கப்பா.
ஓ அப்டியா ஓகே ஓகே சாரிக்கா.
ம் சரிங்கப்பா. ப்றோ இப்ப சாப்டீங்ளா காலைல?
ஆ தயிர் சாதோ சாப்டே.
ம் செரிங்க காலையிலேவா தயிர் சாதோ சாப்டீங்க?
ஆமா அம்மா வந்து வேலைக்கு போயிட்டாங்க.
ம் ம் ம்
நா என்ன தயிர் சாத
சரிங்கப்பா மதியத்துக்கு?
மதியத்துக்குதா ஆ மதியானமு தயிர் சாதந்தா.
ம்
நீங்க?
நா தோச சாப்ட்டேம்பா சொன்னனே தோச சட்னி சாப்ட்ட மதியத்துக்கு சாம்பார் சாம்பார் முட்ட ஆம்லேட் அது மாரி ஆமா ஆமா ஆமா ஆமா. சரிப்பா நம்மளுக்கு குடுத் த நேரோ முடிஞ்சிரு ச்சுப்பா இன்னொரு கால்ல இணைவோ நன்றி.